ஹலோ சிஸ்டர் எப்டி இரு ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மா ரீல்ஸ் பாத்துட்ருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானு சேரி எதா ஒரு மூவி பாக்லா அப்டின்னு அரேஞ்ச் பண்ணிட்ருக்கே என்னாது பாக்லா ரொம்ப நாள் ஆச்சு மூவிஸ்ல்லா பாத்து நம்ம கொழந்தைங்கலா வரு மூவிஸ் பாத்தது
ஆமா இங்கியுமே அப்டிதா பாப்பா வரதுக்கு முன்னாடி பாத்ததுதா இப்ப வந்து பாப்பா சாங்ஸ் தா அதிகமா ஓடுது கார்ட்டூன்ஸ் அங்கல்லா எப்டி
இங்கியு அதேதா கார்ட்டூன் தா அவுங்க தூங்கும்போது தா நம்ப எதாவ்து பாக்க முடிது அ துவ்மே வந்துட்டு நம்ளுக்கு எங்க டைம் இருக்கு அதெல்லா பேசுறது பண்றதுக்கெல்லாமே ஒண்ணுமே டைம் கெடைக்க மாட்டேது மூவின்றது வந்து ட்டு எல்லாரு ஆ வந்து இந்த மாரி வந்திருக்குன் சொன்னா மட்டுந்தா நம்ளுக்கு தெரிது இல்லைங்ளா
ஆமா கண்டிப்பா இப்ப ரீசென்ட்டா மூவிஸ் எதுவு பாத்தீங்ளா
இப்போ ரீசென்ட்டா எது பாக்ல அன்னக்கி தங்கச்சி கூட ஒரு மூவி பாத்தே அந்த மூவி பேர் கூட எனக்கு ஞாபகோ இல்ல செரி அவுங்க கூட சேந்து ஒ க்காந்து பாத்ததோட சேரியா கடசியா அவுங்க வந்துட்டு கொழந்தைங்க அப்பப்ப அழுவாங்க அப்பப் போய் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்றோ அவுங்க கூட இருந்துட்டு ஸ்பென்ட் பண்ணிட்டு எடைல எடைல பாக்க வேண்டிதாருக்கு ஆனா அவுங்க ஃபுல்லா பாத்துருவாங்க ம் நம்மனால பாக்குறக்கே டைம் கெடைக்க மாட்டிந்தே இப்போ வர மூவிஸ் வந்து ட்டு எல்லாமே ஒரே கான்செப்ட்ல தா போகுது அத பாத்துட்ருக்கறக்கு நம்ம பேசாம அந்த ரீல்ஸ்ஸு அது இதுன் பாத்துட்டு இருக்க வேண்டிதா ஃபோன் பா ஏனா கொழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ஃபோனுமே நோண்டாம இருக்க முடியாது அவுங்ளு நம்மள பாத்து கத்துக்குவாங்க தா ஃபோன் நோண்ட்றத ஆனா நம்ளுக்கு அது ஒரு என்டர்டைமண்ட்டே அது ஒண்ணுதா இருக்கு வீட்ல இருந்துட்டு நம்ப அவுங்களையு பாத்துட்டு சமையல் பாத்துட்டு நமக்குனு ஒரு நேரோ ஒதுக்குறோ அப்டின்னா அந்த ஃபோனு தா இல்லைங்ளா
ம்மாமா ஆக்சுவலா என்னன்னா நா பாப்பா முன்னாடி நா ஃபோனே காட்டக்கூடாது பாக்கக்கூடாதுன் தா நெனப்பே ஆனா என்னியு மீறியே அந்த ஃபோன் பாக்குற அந்த ஹேபிட் வந்துருது அப்பறோ நம்மள பாத்துதானே பாப்பாவு பாப்பாங்க அதனால நா பாக்கக்கூடாதுன் நெனப்பே ஆனா பண்ண பாக்க முடிய மாட்டது
ஆமா எல்லாரு அதா சொல்றாங்க ஃபோன் பாக்காதீங்க கொழந்தைங்ளுக்கு நீங்க கா ட்டாதீங்கன்னு ஆனா நம்ளாலயே இருக்க முடில்ல அது நம்ம போய்ட்டு அது ஒரு ஆ ஆக்சுவலா நம்ளுக்கு டைம் பாஸே அது ஒன்னு தா ஆ இப்ப கொழந்தைங்க முன்னாடி நம்ம காட்ட கூடாத்தா இப்ப அவுங்ளே வந்து என்கிட்ட வந்தோன வேணுன்ட்டு புடுங்குவாங்க ஃபோனு அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே அவுங்க வந்துட்டு நம்ளுக்கு வேணுனே இருக்கணுன் சொல்லுவாங்க அப்ப நம்ளால ஒண்ணுமே செய்ய முடியாது வேல எதாவ்து பாக்லான் அப்டின்னா அதுக்கு பாட்டு எதாவ்து கேட்டுட்டு பண்ணணு அப்டின்ற மாரி இருக்கு ஆ‌அதெல்லா வந்து அவுங்ளு கத்துக்குறாங்க ஆனா நம்னால ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல அத அவாய்டும் பண்ண முடிர்தில்ல இல்லைங்ளா
நாமா கண்டிப்பா இப்போ பாப்பாக்குயே நானு இப்ப பாட்டுப் போட்டாதா தூங்கறாங்ளேங் மேடம் அந்தளவுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்கன்தா நா சொல்லுவே டி வி ல வந்து இப்ப சாப்பறது அப்டினா டி வியப் போட்டு விட்டுட்டு அந்தப் பாப்பா காார்டூன்ஸ் எதாச்சு வச் ச்ச அதுக்கப்பறந்தா சாப்பாடே வாயத் தொறக்கறாங்க இல்லனா சாப்பாடவே வக்க முடில சேரி நம்ம பாப்பா ஹெல்த்து சாப் டே ஆகணு அப்டின்றதுக்காக வேற வழி இல்லாம டி வி போட்டுட்டு சாப்ட வக்க வேண்டியதா இருக்கு அதனா ஆனா அந்த நம்ம காலத்துலல்லா வந்து நம்ம ஃபோன்ஸ்லா அவ்ளோக்கா கெடையாதுல்ல அப்பெலா நா நம்ள என்ன நிலாச் நிலாசோறுன் சொல்லி காட்டி ஊட்டுவாங்க ஆனா இந்த தரவலா எல்லா ஃபோனு கையி ஃபோனு டி வி அந்த மாரிதா எல்லா போய்ட்ருக்கு
அ அதுவு கரெக்ட்டுதா நம்ம இப்ப எல்லாமே வந்து ஃபோன்தா ஆயிர்ச்சு இப்ப அவளுக்குமே பெரியவளுக்கு நம்ம குடுத்தோ அப்டினா எல்லாமே அவுளுக்கு தெரியிது அது அந்த எடுத்தா எப்டிப் போடணு எப்டி அவளுக்குன் தேவையானதப் போடுணுன்றது வந்து அவுங்குளுக்கல்லா அது வந்து அ அ அந்த நாலேஜ் வந்து இப்பவே இருக்கு நம்மளா வந்து கொஞ்ச நாள் ஆகணு நம்ளுடைய ஜென்ரேஷன்ல எல்லா நம்ம எப்டினா நம்ம ஃபோன் எடுத்தோனா ஃபஸ்ட்டு அந்த பட்டன் ஃபோனு அது இதெல்லா இருக்கம்போது அ நம்ம அந்த மாரிதா யூஸ் பண்ணிட்ருந்தோ அம் எப்டின்றத ஒவ்வொன்னு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுதா பண்ணிட்ருந்தோ ஆனா இப் இப்போ இருக்ற எடத்ல வந்துட்டு எல்லாமே அவுங்ளுக் தெரியிது பொண்ணு கூட வந்துட்டு அவுங்ளால ம் அ எல்லாமே மாத்திட்டு இந்தப் பாட்டு போட்டா இது நல்லாருக்கு அப்டின்றத அவுங்ளு எடுத்து ஸ்வைப் பண்ணி அவுங்கப் போ பாக்றாங்க
ஆமா அது உண்மதா ஆக்சுவலா நா காலேஜூப் படிக்கம்போதுதா ஃபோனே இந்த டச்சு ஃபோனு அப்டின்ற ஒரு தே வாங்கி அதுக்கப்பறந்தா ஒவ்வொன்னா நம்ம பாத்து கத்துக்ட்டோ ஆனா இப்போ கொழந்தைங்ளே வந்து அவுங்களே ஃபோன் எடுக்கறாங்க ஆன் பண்றாங்க அ இதுப் பக் கம் போயிட்டு இந்தப் பாட்டு வேணா அந்த பாட்டு வேணான்னு அவுங்களே எல்லாம் போட்டுட்ருக்காங்க அத் தெல்லா வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷ்யந்தான் நெனைக்கிறே
அதுதா நீங்க சொன்ன மாரி இப்போ எல்லாமே நாலேஜா இருக்காங்க இப் இப்போ வந்து படங்கள்ல யாரு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டாப் பாக்றாங்க எல்லாமே வந்து ட்டு ஃபோன்லயே இருக்கிறனால அவுங்க வந்து அந்தப் படத்த எல்லாம் பாக்கற மாதிரி இல்ல அப்ப இப்ப வ எதா ஒன்னு நல்ல மூவியாப் வந்துச்சு அப்டினா நம்ம சினிமாக்கோ எதுக்கோ போயிட்டு பாத்துட்டு ஒரு டைம் வரதுதா பு படத்தல்லா டி விலப் பாத்தல்லா ரொம்ப நாள் ஆச்சு பழையப் படங்ளே எடுத்துக்ட்டானாலுமே நம்ம கே டி வி ல அததுலாம் பாப்போ ஆனா இப்ப வந்து அந்தப் படங்ளேக் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்கறதுல்ல நம்புள்க்கு ஒரு அ அந்த இது பாக்ணு ஒரு ஆடு முடிஞ்சதுக்கு அப்றமாவே நம்ளுக்கு இன்னொரு வேல வந்துர்து அப்போ நம்ம எங்கருந்து அதப் போய் வுக்காந்து பாக்ற அளவுக்கு டைம் இருக்கு
நானுமே ஒரு படம் பாக்லா அப்புன் சொல்ட்டு வுக்காருவே ஆனா நடுவுல நாலஞ்சு வாட்டி எந்திரிச்சுப் போயிருவேணா நம்ம அந்த படத்தோட படோ என்னப் ப எந்த மாரி கான்செப்ட்னே புரியாம போய்டு ஃபுல்லா பாத்தாதா ஆக்சுவலா அந்தப் படோ நல்லாருக்கு ஃபுல் பாத்தா நடுவுலியேப் பாதிலியே எந்திரிச்சுப் போயிர்றதனால அ இ அந்த படம் பாக்கற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு போயிருது
ஆமா நீங் சொல்றது வுண்மதா நானு நெறைய டைமு பாப்பே சேரி வுக்காந்து கொஞ்சோ ம் இன்னைக்கு இந்த படம் போடுறாங்களா சேரின்னு முன்னாடி நாளே போட்டு வச்சுன்னா சேர் நம்மளுக்கு புடிச்சதாவே இருந்தாலுமே சேரி நம்போ ஒரு டைம் இப்ப ஒக்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பாக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவ ஒன்னு பாத்துருப்போ ஆனா தி திடீர்னு நம்மளோட மைண்டே எங்கையாது மாறிரு இல்லேனா ஃபோன ஏதாவது பாத்துருவோ இல்லேனா கிச்சன்ல ஏதாவது வேல வந்துரு டக்குன்னு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும் போது அதுல ஒரு கான்சப்டே போயிரு
ஆமா அது என்ன என்ன அதுன்னே புரியாம போயிடு
ஆமா அப்போ அதுல என்னா நடந்துச்சு ஏதாச்சு அப்டின்றது ஒண்ணுமே தெரியாம போயிரு ஒரு கடசிக்கு கிளைமேஸ் வர வரைக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு டைமே கிடைக்காது அதனால மூவின்ட்டுதுா அதனால தா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயடுச்சு இப்போல்லா
கடைசியா எமோஷனல் மூவிஸ் அந்த மாரி ரீசன்ட்டா எதுவு பாத்தீங்களா பாத்தோனே அழுகுற மாதிரி சீன்ல வ நெறய பேர் அது பத்தி பாப்பாங்கல்ல
ஆ இப்ப நா லாஸ்ட்டா தங்கச்சிட்ட பே ப சொல்லி பாத்தேன் சொன்னேல அது துமே வந்துட்டு எமோஷ்னல் தா அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அதோடைய எமோஷன்லயே நம்மள கொண்டு போயிருச்சு அந்த படம் நல்லாதா இருந்துச்சு ஏனா லாஸ்ட்டா நம்போ ஒரு சீன் விட்டாலுமே அதோட கா இது என்ன அப்டின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ம் அந்த மாரி ஒவ்வொரு சில படங்கன்னா பரவாயில்ல லியோ இப்போ ஒவ்வொரு மூவிங்க வராங்க அது எ என்ன எடைல நடக்குதுனே தெரியாது நமக்கு அதனால நம்மளுக்கு கொஞ்சோ பாக்கும் போது அ அ டோ புரியாது இப்ப பாத்தது ரீசன்ட்டா வந்து எனக்கு கொஞ்ச கொஞ்ச ஞாபகம் இருந்தாலு அது கிளைமேக்ஸ் முடியும்போது இந்த படத்தோட கான்செப்டே தன்றதுல ஃபுல்லா அந்த மாரி பாத்த மாதிரியே இருக்கு இல்லேங்களா
கொஞ்ச வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது
அப்டியா உங்கள்து இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது இதுக்கு முன்னாடி பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேட்ட மாரி இருந்தது அதனால
அப்டியா சேரி சேரிங்க அது வந்து இப்போ குழந்தைங்க எல்லாமே வந்து நம் பாத்துட்டு இருக்கோ அந்த மாரி இருக்குற டைம்ல வந்துட்டு படங்கள் வந்து ரொம்போ பாக்குறது கொஞ்ச ரார் தா இனிமே
நானுமே இப்போ ரீசண்ட்டா ஒரு படம் பாத்தே ஆனா அழுக வந்துடுச்சு லாஸ்ட்ல அந்த படம் பாக்கும் போது ஆக்சுவலா அது வந்து அக்கா தங்கச்சி இது அக்கா தம்பி படம் தா ஆ அப்டிதா போயிட்டு இருந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரையு அப்டிதான் போயிட்டு இருக்கு அது வரையுலா அழு க வரல லாஸ்டா அந்த வயசான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒயிஃப் வந்து இருப்பாங்க அந்த கான்செப்ட்ல இருப்பாங்க அந்த கதைல இருப்பாங்க அ அதுல அவங்க வந் வந்து ஒய்ஃப்பு இறந்த அந்த துக்கத்திலயே ஹஸ்பண்டு வந்து ரெண்டே நாள்ல இறந்துருவாரு அந்த சீன் பாக்கும் போது தா ரொம்ப டச் ஆயிடுச்சு சேரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்டிதா இருக்கணு அப்டின்ற மாரி அந்த படத்தில காட்டிருப் அந்த அக்சுவலா அந்த ஃபஸ் டு அ ஸ்டார்டிங்கல இருந்து முடிய நடு சீன் அ மிடில் ஆஃப் த இது வரையுமே அக்கா தம்பி அந்த கான்செப்ட் தா ஆனா லாஸ்ட்ல வந்து டி ஒரு ட்விஸ்ட் மாரி கொண்டு வருவாங்க அது வந்து நல்லா இருந்தது அந்த படத்துல
ஓ ஓ இப்போ நல்லா ஒரு இதோடு தா பாத்துருக்கீங்க நீங்களு அது வந்து எப்டின்னா ம் ஒரு ம் கரெக்ட்டு தா இப்ப வந்து எல்லாமே
ம்
ஆமா ஆமா எல்லாமே நம்ம வந்து இப்போ படங்கள் வந்து ச்சு இந்த மாரி ஒரு இவ் பாத்தாலுமே அதோடைய கான்செப்டயோ அதோட இதத மைண்ட்ல வச்சுக்கிற அளவுக்கு இப்போ வர படங்களாக இருந்தா நல்லாயிருக் க்கு நீங்க சொன்ன மாரி ஒரு ஃபேமிலி பேக்கிரவுண்டா அ அப்புறோ வந்து வாழ்க்கையில உண்மைய நடக்கக்கூடிய ஒரு இதா ம் அந்த இதெல்லா வந் வச்சு எடுக்கறதா இருந்தா தா நம்மளுக்கு நம்மளுக்கும் அத பாத்தவுடனே ஒரு ஃபீல் வரு நம்ம சும்மா ஒரு இப்போ எந்திரன் எல்லா எடுத்துடின்னா அது வந்து ச்சு ஒரு இது நடக் க்க நடக்காத ஒரு விஷயோ அந்த விஷயத்தல்லா நம்ம பாத்துட்டு ஒரு நாளையே நம்ம மறந்துருவோ
ம்
ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனா இந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆமா நம்ம லைஃவோட ஒட்டியே இருக்குற மாரி இருக்கு நம்மளுமே அந்த கதையில இருக்குற மாரி ஒரு ஃபீல் வரும் நீங்க சொல்ற மாரி இப்ப அந்த மாரி ரோபோட்டிக் படோ பெண்டசி படோ அனிமேஷன் அதெல்லா வந்து இதுஎன்னடா பொம்ம மாதிரி போது து அப்டின்ற மாரி நெனப்போ ஆனா இந்த மாதிரி சென்டிமெண்ட் படோ அந்த மாதிரி படம் பாக்கும்போது செரி நம்ம வழக்கிக்கு ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த படம்லா
ஆம்மா கரெக்ட் தா
இப்போயெல்லா கொஞ்ச கொஞ்ச தா வருது முன்னாடி மாரி ல்லா வரது இல்ல முன்னாடி நம்ம நைன்டிஸ் எல்லா பாத்தீங்க அப்டின் ன்னா அப்பப்போ ஒரு ஃபேமிலி படமா வரும் அந்த அ சமுத்திரம் அந்த மாரி படம்லா நெறையா இருக்குல்ல அந்த மாரி அடிக்கடி வரு ஆனா இப் இப்போலா வந்து ரொம்ப ரேராக தா இருக்கு
செரி நம்மளு பாக்கலா இனிமே இருக்கிற ஒ ஒ ஒரு சில இடத்துல வந்து த்து படங்களு நம்ம கொஞ்சோ பாத்து நல்லதாக இருக்கிறதா எடுத்துக்கணு அது வந்து நம்ம மைண்டில எடுத்துக்கணு இல்லையா இத பத்தி நம்ம பேஸ்லா இன்னொரு நாளு நமளுக்கு டைம் இருக்கு பேஸ்லா ஓகே வை அ பைய் தா